அங்க. நல்லா இருக்கீங்களா.
ஆஹ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா.
சாப்பிட்டீங்கள்ளா.
சாப்டாச்சு என்னன்னா எனக்கு வந்துட்டு எப்போதும் ஒரே மாதிரியான உணவுகள் சாப்பறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்க மாட்டேது ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரண்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஆச. இப்ப மார்னிங்ல பாத்தீங்கன்னா நம்ப யூஸ். சுலாவிரம் இட்லி தோச அப்படியே இருக்கு நீங்க எந்த மாதிரி உணவுகளுக்கு முக்கிய. த்துவம் கொடுப்பீங்க.
நான் வந்து பாத்தீட்டன்னா இப்போ இந்த கோதும இட்லி தோசையெல்லா போர் அடிச்சிருச்சு ஹஹேஅதனால கோதும உப்புமா இந்த ரவா இந்த மாரியான ஃபுட் எல்லா அதிகமான இல்ல ஸ்டிஃபன் மட்டும் சொல்றேன் நானு.
ஓ நானுமேவந்துட்டு சம்பா கோதும உப்புமா எனக்கு புடிக்கும் அது வந்துட்டு எங்க வீட்டுல நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்வோம் நீங்க அப்படி ட்ரை பண்ணிருக்கீங்களா இல்ல. மேலும் எப்படி ரெசிபி. பண்றோன்னு சொல்லட்டுமா.
இல்ல அதுதான் அந்த கிச்சடி மாதிரிதானே சொல்றீங்க கிச்சடி. இன்ன மாதிரிங்கேயு ட்ரை பண்ணுவோம் அந்த கேரட்டு கேரட் பீன்ஸ் எல்லாம் போட். போட்டு நல்லா பட்டாணி அதெல்லாம் போட்டு நல்லா பண்ணுவாங்க.
சரியா சொன்னீங்க நாங்களும் நீங்க சொல்ற மாதிரிதா. செய்வோம் ஆனா வந்துட்டு அந்த மாதிரி ராகில ஒரு ஸ்வீட் பண்ணுவோம்ல அது எங்க வீட்டுல கொஞ்சம் அடிக்கடி பண்ணுவாங்க தேங்கா ஜீனி எல்லாம் போட்டு பண்ணுவாங்கல்ல ராகில ஸ்வீட் கிச்சடி அது சாப்பிட்டுருக்கீங்களா.
ராகி அது ராகி புட்டுன்னு சொல்லுவாங்களே அதுவா.
ஆமா சேமியா மாதிரி இருக். இருக்கும்ல அதுல வந்துட்டு அடிக்கடி செய்வோம்.
ஆமா ராகி சேமியால அடிக்கடி சரி நான் சாப்பிட்டது இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன்
ஆமா சார் அது வந்து அது நல்லா இருக்கும் அதோட மெனு வந்து ரொம்பவே ஈஸி தான் ஏனா அது ரெடிமேடாவே கடையில விக்கும் இல்லையா சேமியா மாதிரி அத வந்துட்டு ஒரு வென்நீர்ல கொஞ்சம் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுல தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி சூடானதுக்கு அப்பறம் இத அந்த சேமியா மிக்ஸ் வந்துட்டு அதுல போட்டுடணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேல வைக்க கூடாது ஏனா அத் துக்கு மேல வச்சோம்னா அது கொஞ்சம் குலஞ் போயிடும் வச்சுட்டு நம்ம எப்பொழுதும் போல அத வந்து ஒரு சாதம் வடிக்கிற மாதிரியி அந்த தண்ணிய வடிச்சிட்டு ஒரு இட்லி பானைல இட்லிய அவு க்கிர மாதிரி வச் வைச்சி அவிக்க வேண்டியது தா யூசுவல் தான் அது ஒரு டூ மினிட் ட்ஸ் வெந்தாலே போதும் அதுக்கப்புறம் அதுல ஜீனி தேங்கா போட்டு
மேல்தட்டுல அந்த மேல்தட்டுல வந்து ஜெயிக்கிற மாரி ஆ அப்டிதான சொல்றீங்க
ஆமா சார் எப்பொழுதும் நம்ம வந்துட்டு ஒரு இது பண்ணோம்ல அந்த மாதிரி நீங்க மதிய உணவுகள்ல எதுக் க்கல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க
மதிய உணவு அதிகமா வெஜிடேரியன் தான் இது பண்ணுவேன் ஏன்னா நான்வெஜை வந்து எப்போவாவது வாரத்துக்கு ஒருமுற அந்த மாரி தான் செட் ஆகும் அதிகமான நிலைமையில் வந்து பார்த்துட்டன்னா வெரைட்டி ரைஸு அதே போல அந்த வெஜிடேரியன் சாப்பாடு முழுமையான ஒரு சாப்பாடு இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி அதுதான் நான் அதீமா நா விரும்புவேன்
ஓ சரி ஒ நா எனக்கு எப்பொழுதுமே அசைவம் தான் பெரும்பாலும் விருப்பமா இருக்கும் ஏன்னா சிறிது ஒரு தினமும் ஒரு முட்டையாவது இருந்த தான் அது ஒரு சாப்பாடு சாப்பிட்ட மாரி ஒரு ப இப்ப சைவம்ங்கும் போது அதுல என்னதான் வகைகள் இருக்கு அப்படிங்க தினமும் இப்படி சைவம் சாப்பிடுறீங்க என்னென்ன வகையான குழம்புகள் எந்த மாதிரி சாதங்கள்
அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ முழு சாப்பாடுலாம் நமளுக்கு நல்லா தெரியும் சாம்பார் ரசம் மோர் அந்தமாதிரி அதே போல வந்து பாத்தீங்கன்னா கார குழம்பு அதே போல உருண்ட குழம்பு இந்த சுண்டல்ு இப்ப சுண்டல் குழம்பு அப்டிபட்ட நிலமையில் இந்த வெஜிடேரியன்ல ஆனா வாரத்து ஒரு முறை நான்வெஜ் வந்து நல்லா எடுத்து சாப்பிட்லாம் மட்டன் ஆர் சிக்கன் இந்த மாரி மட்டன் அது மட்டன் தான் அதிகமாக எடுப்போம் இந்தந்த மாரி எடுச்ச இன்னா டெய்லி நம்ம சாப்பிட்டோம்னா அது அந்த அளவுக்கு ஒரு இது இருக் காது அதனால தான் போர் அடிச்ச மாறி அதுவும் நான்வெஜ்ஜே போர் அடிச்ச மாரி ஆயி போயிடும் அதனால அதிகமா வெளியே போனோம்னா எப்டி இருந்தாலும் வ வார நாட்கள் வெளிய போனோம்னா கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிடுவோம் மற்றபடி வீட் இருக்கும் போதும் அதிகபட்சமாக இது தான் சைவந்தான் உங்க இதுல எப்டி நீங்க எப்டி தான் சொல்லுவீங்க
ஆமா நாங்க பெரும்பாலும் அசைவ உணவுகள் ஏன்னா வந்துட்டு சைவமும் சமைப்போம் அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் ஒரு வத்தல் குழம்பு அப்படிங்கிற மாதிரிதான் மதபடி அசைவத்துக்கு தான் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது அஹ் குறை இந்தபட்சம் ஒரு முட்டைன்னு சொன்னல முட்டையிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்க ரெண்டு மூணு வகையில் முட்டையிலேயே கிரேவி செய்கிறது இல்லைன்னா அதுலேயே வந்துட்டு ஓ பொறிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல்ல அந்த மாதிரி விற்கிறது அப்படி வச்சுருவோம் இல்லன்னா ஒரு கோழிக்கறி ஆட்டுக்கு இறைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி தான் எடுத்துப்போம் வெளியில போகும் போதுன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நாங்க வெளியில வந்துட்டு ரொம்ப சாப்பாடுக்குன்னு இது பண்றது கிடையாது ஏன்னா எல்லாமே வந்து வீடலேயே செஞ்சு சாப்டறது பெரும்பாலானா ஹோட்டல்ல கிடைக்கிற அசைவ உணவுகள் எல்லாமே நான் வீட்டுல ஓரளவுக்கு முயற்சி பண்ணி செஞ்சுடுவேன்
சரிங்க
இந்த மாதிரி நிறுத்திக்கிறதோட சரி
நா வீட்ல சமைச்சு சாப்பிடறன்றத ஒரு நல்ல அருமையானது ஏன்னா இப்போ நம்ம ஒரு பிரியாணி ஹ நம்ம வந்து பார்த்தட்டனா இது பண்றோம்னா கடைல வாங்குறோம் அப்படின்னு சொன்னன்னா அது ஒரு ஒரு ஒரு பார்சாலா வந்து பார்த்தட்டன்னா இரநூத்தம்பது முன்னூறு அந்த ரேஞ்சல போயிரும் நம்ம அது அந்த ரேஞ்சுக்கு நம்ம கறி எடுத்தோம்னா அழகா வந்து வீட்டில் எல்லாருக்கும் புடிச்ச முறையில சுவையா சாப்பிட்டு போயிர்லாம்
ரொம்பவே சரியா சொன்னீங்க நாங்களுமே அந்த சிக்கன் பிரியாணிய பொறுத்தளவுல அந் ந்த மாதிரி தான் திட்டமிடுவோம் இப்ப நம்ம ஒரு வீட்டுல வந்துட்டு ஒரு நாலு பேருக்கும் ஒரு கிலோ சிக்கன் எடுக்கிறோம் அதுக்கு ரைஸ் அதுக்கு வாங்குற தக்காளி இதெலாம் வந்துட்டு கணக்கு பண்ணீத்தோம்னா நம்ப ஹோட்டல வந்து ஒரு நாலு நாலு பேர் சாப்படுறதுல ஒரு பாதி அளவுக்கான செலவுகள் தான் ஆகும் ஆனா பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்துட்டு தாராளமா சாப்பிடலாம் ஹோட்டல்லன்னா அளவு சாப்பாடுதுதா நமகு வேப்பாங்க அது நம்ம பத்து ஒரு சில நேரங்கள்ல அது இல்லாம என எண்ணெ எண்ணெய்ல சமைப்பாங்க அத சுத்தம் பண்ணிருப்பாங்களா இந்த மாரி பல சந்தேகம் நமக்கு இருக்கும் இல்லயா
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ இப்போ சைவத்த பொறுத்தளவுக்கு பிரச்சன கெடயாது அதுல நமக்கு எந்த விதமான அச்சமும் கெடயாது ஆனா அசைவத்த பொறுத்த வரைக்கும் அநேக பயங்கள் நம்முடைய மனசுல வெல வாங்கி சாப்பிடும் போது தோணும் ஏனா இந்த காலகட்டத்துல இது அது அதிகமான நிலமையில நம்ம செய்திக்குள்ள செய்தித்தாளகளில படிக்கிறோம் பாத்தீங்களா அதனால ரொம்ப ஒரு பயாமான சூழ்நிலைக்குள்ள தளப்பட்டிருக்கோ அதனால அசைவன்ற போது நீங்க சொல்ற மாரி அருமையா வீட்டுல எடுத்து வந்து நம்ம பிள்ளகள நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கோ நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலமையில நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா அது நமக்கு ஒரு மனதிருப்தி ஏற்பட்ட மாரி இருக்கும் மன நெறைவ சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கடைத்த போய்க்கலாம் அ என்னனுடைய இது அந்த மாரி
ரொம்ப சரியா சொன்னீங்க அதேம திரி சமீபத்துல ஒரு ஜூஸ் கூட வாங்க நான் தான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னே ஒரு உணவு விரும்பி எங்க போனாலும் சாப்பிடிடணும் அப்டின்ட்டு வீடலயே எப்டின்னா வாரத்துல ஒரு நாள் அதாது வெள்ளை போலாம் அப்டிங்கற மாரி கிளம்பும் போது ஒரு ஜூஸ் குடிச்சேன் அவங்க என்னன்னா ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வ ச்சு இருந்து ஃபிரீசர்ல வச்சு எடுத்து குடுத்தாங்க அதோட ஒரு சுவையும் ஒரு மனமே மார்ன மாதிரி இருந்தது இதெல்லாம் வெளியில நம்ம சாப்பறதுக்கு ஒரு பயத் த்தியே குடுக்குது தானே
கண்டிப்பா கண்டிப்பா வெளிப்பா உணவு பொருட்களை பொறுத்த அளவுக்கு நம்ம வெளிய நெறைய பேர் இது பண்றாங்க ஆனா ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பயமும் அச்சமும் கண்டிப்பா இருக்கும் நம்ம எல்லாமே கெடைக்குது கடைகள்ல்ல நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டுல கொஞ்சம் அதுக்காக நேரத்த செலவிட்டோம்னா அத நம்ம வந்து பாத்தீங்கனா எந்த பயமும் இல்லாமல் நம்ம சாப்பிட்டு போயக்கலாம் அந்த அச்சமும் இல்லாம நம்ம பண்ணிக்கலாம் நம்ம பய இ கடையில வாங்கினா அத சாப்பிடலாமா வேணாமன்ற ஒரு பயத்தோடவே இருக்கும் அதிகமா ஆனால் ஏனா செய்திகள் எல்லாம் அதிகமாக வருது அதெல்லாம் பாக்கும்போது ஐயோ ஃபுல்லா நடக்குதா அப்டின்னு சொல்லும் போது ரொம்ப அது ஒரு மன வருத்தமா இருக்கும் ஆனால் வாங்கிட்டு வந்து எதுவா இருந்தாலும் ஜூஸா இருந்தாலும் அது அசைவமா இருந்த அத எது வந்தாலும் வாங்கி வந்து செஞ்ச செய்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அது நமக்கு நம்ம ஃபேமிலிக்காக நம்ம கொஞ்சம் நேரம் செலவு பண்ணா சமையல்ல செலவு பண்ணா எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷமான நிலமையல இருக்கலாம்ன்றதான் என்னுடைய அபிப்பிராயம்
ஆமா ரொம்பவே சரியா சொன்னீங்க ஏ எனக்கு என்னன்னா த உணவை பத்தி பேசுனா நமக்கு எப்டி ஆர்வமா இருக்கு எவ்ளவு விஷயங்கள் பேசுற பாருங்க அதுலய எனக்கு அந்த மாலை நேரத்தில்ல விக்கிற அந்த பானிபுரி அந்த காளான்னு இருக்குல அது ரொம்பவே பிடிக்கும் அது ஆசைப்பட்டு சாப்டுவன் அந்த காளான்கிரேவி இதெலாம் வந்துட்டு நல்லா ஆசப்பட்டு சாப்பிடுவேன் அதுல பாக்கும்போது அதுலயே நார்த் இண்டியன்ஸே போட்டிருப்பாங்கல்ல அது பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பானி வாட்டர் வந்து அவங்க ரொம்பவே பார்த் க ஒரு நல்ல சுவையா செஞ்சிருப்பாங்க அது சாப்பிடறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது சாப் டையிலே பாத்தீங்கன்ன அக்கம்பக்கம்லாம் யாராது பாத்துக்கறாங்களானு ப பாத்துட்டு நம்மள நல்லா வாய் தொடர்ந்து அந்த முழு பானிய வச் வச்சி சாப்பிட்டோம்னா அது ஒரு அருமையான சுவயா இருக்கும்ல்ல
கண்டிப்பா மா அந்த ஒரு சாயந்தர நேரத்துல எடுக்கிற அந்த ஒரு சிற்றுண்டி வந்து பாத்திங்கன நமக்கு அருமையான ஒரு இத கொடுக்கும் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு அ ஒரு புத்துணர்ச்சி மாரிதான் அத நம்ம அந்த நேரத்துல நம்ம சாப்பிடக்கூடியது நீங்க சொல்ற மாரி நானும் வந்து பாத் த அதிகமாக ரைஸு அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் இப்போ மற்றபடி நீங்கள் சொல்ற மாரி காளாண மட்டும் நான் சாப்பிடுவேன் அந்த இதுல துரித உணவு வகையில வந்து பார்த்தீங்கன்னா காளான் மட்டும் தான் சாப்பிடுவேன் அது மிக அருமையா நீங்க சொன்ன மாரி சரிய அருமையான ஒரு அத பார்த்தாலே நம்ம கடந்து போறதுக்கு எவ்வளவு சீக்கிரத்துல நீ வண்டி நிறுத்தி சாப்பிட்டு போற மாரி தான்ஒரு இது வரும் அந்த ஒரு நிலமையில அந்த காளானுடைய இது ரொம்பதா இருக்கு
சரியா சொன்னீங்க ஆமா அதுலயுமே சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கான பாணி அந்த தண்ணி செய்யறதுக்கான உண்மையான பொருட்கள் எல்லாம் போடாம இப்பல வந்து புளி தண்ணீர் அதெல்லாம் கூட கர ச்சி ஒரு சில இடங்களல வந்துட்டு டூப்ளிகேட்டவும் விக்கிறாங்க அது ஒரு சில நேரம் நானுமே ஏமாந்துிருக்கேன் என்ன பண்றது இருந்தாலும் நமக்கு புடிக்குமே அதனால சாப்பட்டு வேற வேற இடத்துல மாத்தி கடைகள மாத்தியும் வாங்கிக்க வேண்டியதா இருக்கு
அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அனுபவம் இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஆரம்பிக்கிறவங்க அத என்ன பண்ணணும்னு தெர்ல தெரியாத நிலமையில பண்றாங்க பாத்தீங்களா அவங்க வந்து அந்த மாரியான ஒருல பண்ணுவாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல மிகந்த அத சுவையான நிலம அந்த கடைக்கு மறுடி நம்ம இப்ப போவோன்ற மாரியான ஒரு உணர்வு நம்மளுக்கு கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அதனாலதான் அதிகமா சொல் ட்டோ
ஆனா இந்த பச்சி போண்டயில்லாம் இருக்கல அதெலான க கடையில வாங்க மாட்டோம் சரி ஆன அவங்க எண்ணெய்ங்கள மாத்த மாட்டாங்கள நம்ப நம்ப எவ்வளவு பெரிய கடைக்கு போனம்னால நான் பாத்துட்டேன் அந்த எண்ணெய் வந்து கலரே வந்துட்டு ட்டு மஞ்சளா மஞ்சள் இறங்கி போய் ஒரு மாதிரி தான் இருக்கும் அதுக்கு பயந்துட்டே ந வாங்குறத இல்ல வீடலயே நம்ம ஏன்னா ஒரு பத்தது போட்டோம்னா நம்ம கடைல வாங்குற காச விட மிச்ச சம் தான் ஆக போகுது அப்படின்டு நான் பஜ்ஜி போண்டால்லாம் வீட்லயே செஞ்சு சாப்பிடுவேன் சம்சா மட்டும் நிச்சயமா அது ஹோட்டல்ல செஞ்சாதான் அந்த சுவை இருக்கு அந்த நேரத்தில ஆனா நம்ம என்ன எந்த என்ன நல்லா செய்றாங்களன்லாம் யோ சிக்க ஒரு வாய கட்டுப்படுத்த முடியாம சம்சா மாட்
கண்டிப்பா கண்டி இல்ல எல்லா நிலமையும் நம்ம அந்த மா மாறியே யோசிச்சோம்னா நம்ம எங்கயும் போக முடியாது வர முடியாது சாப்பிட முடியாது ஒரு நீங்க சொன்ன பஜ்ஜி போண்டால வந்து பாத்தீகனா வீட்டுல செய்யற செலவு கம்மி ஆனா அதிகமா சாப்பிடலாம் ஓரளவுக்கு நம்ம வந்து பாத்தீகன விரும்பி சாப்பிடல இப்போ கடய வாங்குனோம்னா அது நல்லா இருக்கும் நாலாலயோ ஒன்னு மட்டும் தான் வாங்கி சாப்பிட முடியும் ஆனா வந்து பாத்துட்டீங்கன வீட்டில நமக்கு புடிச்ச வகையில வெங்காய பச்சி வேணுமோ இல்ல அப்பள பச்சோ இல்ல இந்தம்ம வாழைக்கா வச்சோ இப்படி நெறைய அத சுத்தமான வகைகள வச்சு நம்ம அப்பப் பண்ணலாம் அந்த ஒரு சின்ன ஒரு இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இத்தன இது வகைகள நம்ம பண்ணி சாப்பிடலாம் அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் ரொம்ப சூப்பர இருக்கும் நீங்க ரொம்ப
ஆமா உணவு வகைகள்னாலே நம்மளோட பேச ஆரம்பிச்சோம் நேரம் போனதே தெரியல நான் உங்கள மீண்டும் ஒரு முறை உங்களோட தொடர்பு கொண்டு பேசுறேன் நன்றி
ம் ரொம்ப நன்றி நன்றி